எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா
தோழி நீங்க நலமா சாப்ட்டீங்களா
ரொம்ப நல்லா இருக்கேன் வீட்டுல எல்லாரும் நலமா இருக்காங்களா
எல்லாரும் நலம் தோழி நீங்க நீங்க சாப்
ஹ்ஹ் ஆஹ் சாப்பிட்டாச்சு தோழி நீங்க
உம் சாப்பிட்டுட்டேன் தோழி
உம் க ல எல்லாம் சூப்பர இருந்துச்சா நீங்க தானே பண்ணீங்க
ஆமா ஆமா எல்லா நல்லா இருந்துச்சு தோழி சாப்ட்டு எல்லா முடிஞ்சிருச்சு போ என் குழந்தை எப்பிடியாவது தூங்க வச்சுட்டு கொஞ்ச நேர ரெஸ்டு எடுக்கணு
ஓஓ
இன்னக்கி என்ன டாபிக் பத்தி பேசலாம் ஆமா தோலி அது இ கொஞ்ச நேரம் தா தூங்குவா ஏ பொண்ணு தூங்கினாலு ஒரு ஆப்னவரு அவ்ளவுதான் என்ல்ல ஒரு ஒன் அவரு அதுக்கு மேல தூங்க மாட்டான்
ஓ ஓகே தோலி ஓகே தோலி அப்புறம் சொல்லுங்க எந்த தலைப் இத பத்தி பேசுவோம்
நம்ம தண்ணி சேமிப்பு பத்தி பேசலாம் தோழி
என்ன சே தண்ணி ஆ ஓகே
தண்ணி எப்பிடி சக்க சிக்கனம்மா ம் எப்டி சிக் சிக்கனமா தண்ணி யூஸ் பண்ணலாம் அப்பிடின்ட்டு ஏதாவது பேசலாம் தோழி
ஆ ஓகே தோழி கண்டிப்பா பேசலா சொல்லுங்க தோழி
பாத்தீங்கின்னா நெறைய பேர் என்ன பண்றாங்க அப்பிடியே கொலய ஓபன் பண்ணி வச்சுட்டு அப்பிடியே சாமான் கலிவிட்டே இருக்கிறாங்க இல்லயா தோழி அந்த மாரி பண்ணு போது நம்பளுக்கு நெறைய தண்ணி வேஸ்டா ஆகுது நம்ம எப்டி யூஸ் பண்ணுனா நம்பளுக்கு தண்ணி சேமிப்பாகும் சொல்லுங்க நீங்க
எனக்கு தெரிஞ்சு என்ன அப்டின்னா முக்கியமா அந்த பைப்பு வந்துட்டு ஓபன் பண்ணி விட்டுட்டு போற அந்த பழக்கத்த வந்துட்டு அ குழந்தைங்களா இருந்தாலு சரி நம்பளா இருந்தாலு சரி கண்டிப் மாத்திக்கணு அது மாரி மாத்திக்கிட்டோனா தா தண்ணி வந்துட்டு கண்டிப்பா சேமிக்க முடியும் அதே மாரி இன்னொரு விஷயம் என்ன அப்பிடின்னா இப்ப ஆ திடீர்னு கை கழுவிட்டு இருக்கோ கழவி கழுவிட்ற்று இருக்கு போது டக்குனு வச்சு நம்மாடுக் போயிடுவாம் எதோ ஒரு சிந்தனையில போறது தப்பு கெடையாது ஆனா பைப்பு வந்துட்டு திருவு ச் குளோஸ் பண்ணு போது சரியா குளோஸ் பண்ணாமே பா போங்க அந்த மாரி எல்லா பண்ணனும்னா தண்ணி சேமிக்க முடியாது நீங்க சொல்லுங்க தோழி
அந்த மாரிதா பண்ணக்கூடாது தோழி ஏன்னா இப்போ நம்ம எப்டி சேமிப்பு பண்ணிக்கலாம் அப்டின்ட்டா இப்ப நம்ம சாமான் கழுவுறோ அப்டின்னா நம்ம ஃபுல்லா சாமான் எல்லா நல்லாவ தேய்ச்சிட்டு அதுக்கப்பறமா நம்ப என்ன பண்ணோ டேப் ஓபன் பண்ணி நம்ம கழுவுணு அப்டின் போது இது நம்மளுக்கு கொஞ்ச தண்ணி சேமிப்பு ஆகு இல்லயா அப்போனா நம்ம நெறைய தண்ணி வேஸ்டு ஆகாது அதே மாரி இப்ப நம்ப ஏ சி அந்த மாரி யூஸ் பண்றோம் வீட்டுல அப்டின்னா இப்ப அந்த ஏ சில தண்ணி வருது இல்லயா அந்த தண்ணி கூட நம்ம கொஞ்ச பாத்ரூம் கழுவுறதுக்கு இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்டின்னா நம்ம அந்த தண்ணியும் நம்ம யூஸ் பண்லா இப்ப நம்ம நல்ல ஃப்ரெஷ் தண்ணி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு அது சேமிப்பு ஆகு இல்லியா
ஆமா தோழி
இப்போ வாட்டர் பியூரிஃபை இந்த மாரி எல்லா நெறைய வந்துருச்சு இப்போ அது பியூரிஃபை பண்ணிட்டு அதுல ஒரு பைப் ஆட் பண்ணிருக்காங்க அதுலயும் என்ன ஆகுது அப்டின்னா அது பியூரிஃபை பண்ணிட்டு அதுலயும் ஒரு தண்ணி வருது அது ஒரு டப்பு வச்சு அது தண்ணியும் புழிச்சு நம்ம சாமான் கழுவுறதுக்கு இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தோணம் அப்டின்னா அந்த தண்ணியும் நம்மளுக்கு ரெம்ப சேமிப்பாகும் இல்லியா அதுவும் வேஸ்டு பண்ணாம அதுவும் நம்ம அ எப்டியாவது தண்ணிய நம்ம சேமிக்கணும் நெறைய இப்ப நெறைய எடத்துல பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாம நெறைய பேர் கஷ்டப்ப படுக்குறாங்க ரொம்ப தண்ணி இல்லாம இருக்கிறாங்க கெட்ட தண்ணி இருக்கு நல்ல தண்ணி குடிக்க கூட நல்ல தண்ணி இல்லாம நெறைய பேர் கஷ்டப்பட்றாங்க நம்ம மாதிரி ஆளுங்க எல்லாம் இங்க தண்ணி நல்ல தண்ணி நல்ல சோறு ச்சி நல்லா தண்ணி வருது அந்த மாரி இருந்தால ரொம்ப ஒரு அலட்சியமா தண்ணி ரொம்ப அனாவசியமா நம்ம யூஸ் பண்றோம் இல்லியா
உம் ஆமா தோலி அதே மாதிரி தண்ணிய பொறுத்தவரை வேற என்ன சொல்லலாம் அப்டின்னா இந்த துணி தொவைக்கிறோம் இல்லியா அதுக்கு எல்லாம்ந்த தண்ணி அது என்ன என்ன சொல்றது ஒரு ரெண்டு அலசு அலசி போட்டாலே போதும் ஒரு வாட்டி சோப்பு போறோ ரெண்டு அலசி கும்னா போதும் அதுலயுமே பாரு நாலலசு அஞ்சலசலாம் அலசி தண்ணிய ரொம்ப இன்னாங்க
ஆமா தோலி கரெக்டா சொன்னிங்க அது வேற அதுவும் நீங்க சொன்னது ரொம்ப சரியா சொன்னிங்க தோலி அதே மாதிரி தண்ணி இப்ப வாஷிங் மிஷின்லயே நம்ம என்ன பண்றோம் அதுலயே தேய்சிட்டு இப்ப எல்லாம் நெறைய வந்துச்சு அதுலயே தண்ணி அதுவே தண்ணிய தேவ அளவுக்கு தண்ணி எடுத்துக்குது இதுவே வாஷ் பண்ணிக்குது அதுல எல்லாம் பண்ணும்போது அதுல நம்மளுக்கு நெறைய தண்ணி ஆ வேஸ்ட் ஆகுது இதுவே நம்ம என்ன பண்றோம் வாஷிங் மிஷின்ல போட்டு நல்லா தேய்ச்சு எடுத்துட்டு நம்ம இது ஒரு ரெண்டு பக்கெட் வச்சுட்டு நம்ம அந்த மாரி அலசும் போது நம்மளுக்கு நெறைய தண்ணிப்பு தண்ணிர் சேமிப்பு ஆகுது இல்லயா அந்த மாதிரி கூட நாம பண்ணலாம் ஆ
ம் ஆமா ஆஹ் கரெக்ட் தான் தோலி
ம் இது ஏன்னா இப்போ நெறைய பேருக்கு இந்த தண்ணி எவ்ளோ பேர் நெறைய பேர் கஷ்டப்படுறாங்க நம்மளுக்கு நல்லா கடிச்சிருச்சு நம்மளுக்கு தண்ணி வருது அப்டின்ட்டு நம்ம ரொம்ப வேஸ்ட் பண்ணாம இல்லாதவங்களுக்கு கூட நெறைய பேரு தேவைப்படுது தண்ணி இப்ப நெறைய எடத்துல பாத்தீங்கன்னா தண்ணி வராம அங்க இத லாரி வந்து லாரில தண்ணி அந்த மாரி எல்லாம் நெறைய பேர் கஷ்டப்பட்றாங்க நம்மளுக்கு ஈஸியா எல்லாமே கிடைக்கிது அப்டின்ட்டு நம்ம அதெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாம நம்மளும் அது நம்மளுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு சேரிங்களா அதுவும் நம்ம பாத்து யூஸ் பண்ணும் இது சிக்கனம் கிடையாது இல்லையா
ஆமா தோலி கொஞ்சோம் பாரத்து யூஸ் பண்ணணும் அப்புறோம் இன்னொன்னு என்னன்னா முக்கியமா சொல்ல வேண்டியது தண்ணி சேமிப்புல இப்ப நம்ம மோட்ரு போர் இருக்கிறவங்க கண்டிப்பா இருக்கிறாங்க அவங்க மோட்ர போட்டு வுட்டுட்டு அப்படியே மறந்துட்டு போயிடுவாங்க இப்ப எங்க பக்கத்து வீட்ல எல்லாம் பாத்தீங்க அப்டின்னா நைட்டு் ஒரு ஏழுல எட்டு பத்து மணி இருக்கும் தண்ணி ஊத்திட்ருகோனா குடு குடுன்னு ஓடி போய் ஐயயோ நம் வீட்லதான் ஊத்துதோன்னு சொல்லிட்டு பாப்பேன் அதாவது எங்க வீட்டு பின் பக்கம் பக்கமோ அவங்க இப்ப எங்க வீட்டு பின்பக்கம் போனணும்னா அவங்க வீட்டோட பின்பக்கம் தெரியும் ந அவங்க அந்த சைடு வீட்டு திருச்சி சொல்லிருக்காங்க அ தண்ணி ஊத்தனும்ன நான் எங்க வீட்டுல தான் ஊதுன்னு சொல்லிட்டு நைட்டு் ஏழு மணியா இருந்தாலும் சரி பத்து மணியா இருந்தாலும் சரி தண்ணி விஷயத்தல நான் கரெக்டா இருப்பேன் குடுக்குன்னனு ஓடி போய் பார்த்தோம்னா அவங்க வீட்டுல த்திட்டு இருக்கும் அ கொஞ்சம் லேட்டா அப்புறம் அவங்க நடந்துட்டு போயிவாங்க அப்புறம் லேட்
சொல எல்லாம் த்தம ஆகுது ஏன்னா இப்ப நம்ம பாத்துக்கணும் இப்ப நம்ம போடுறோம் அப்படின்னு நான் தண்ணி நம்ம எவ்வளோ நேரம் போடுறோம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா நம்ம டெய்லி யூஸ் பண்றதுதானே இப்போ நம்ம ஒரு எல்லு போடுறோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துல நம்மளுக்கு அந்த தண்ணி நொம்பிடுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் கரெக்ட்டா அது ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம செக் பண்ணனும் தண்ணி உள்ளழுுதா அப்படின்ட்டு பாாரத்துுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணனும் அது மோட்டர் ஆஃப் பண்ணிடும் நொம்புதுன்னா இல்லைன்னா நம்ம விட்டுணோம் நம்ம இதுக்கே தெரிஞ்சிரும் இப்ப நம்ம டெய்லியா போடுற ஒரு பொருள் மோட்டரு நம்மளுக்கு டெய்லி தேவைப்படுற ஒரு தண்ணி அதுக்கு நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கணும் இவ்வளவு நேரம் போட்டா நம்மளுக்கு இது நொம்பிடுது அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்ணி நம்ம யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு தண்ணி வேஸ்ட் ஆகாது இல்லையா
ஆமா தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க அதே மாதிரி இன்னொன்னு தண்ணியில சிக்கனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்னா இந்த வேற என்ன சொல்ற குளக் சிரிக்கிறதே நம்ம சொல்லலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஒரு பத்து நிமிஷத்துல குளிக்கலாம் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு இருபது ஆரை மணி நேரம் வச்சு க்க இரை மணி நேரத்துல குளிச்சுட்டு வந்துல ஆனா சில பேர் ஒரு மணி நேரம் குளிப்பாங்க அப்ப அதுக்கு எவ்வளோ
தண்ணி ஏஸ்ட் ஆகும் அத என்ன தெரியல தோளி உள்ள நம்ம போனா ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் போனா உள்ள தேய்ச்சு குளிச்சுட்டு வந்துடுறோம் என்னடா இப்போ இருக்கு வெயிலுக்கு எல்லாரும் போயிட்டு அந்த தண்ணி அந்த ஷவரு அப்படின்ட்டு வந்துச்சு இல்லையா கலையில அப்படியே வந்து தண்ணி அது ஓபன் பண்ணிட்டு அப்படியே நின்னுக்கிறாங்க அப்படியே தண்ணி இல்லையே நல்ல ஜாலியா அதுல எவ்ளவு தண்ணி வேஸ்ட் ஆகுது அப்படின்ட்டு அவங்களுக்கு அது தெரியாம இருக்கு ஏன்னா நம்மதான் நம்ம வீட்டுல ஸ்ட் இது நம்ம ஒலங்கா இருக்கணும் நம்மவீட்டுல நம்ம ஒழுங்கா சொல்லி இந்த மாதிரி தண்ணி வேஸ்ட் பண்ணாத நம்ம குழந்தைகளுக்கு தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு எல்லாம் நாங்க சொல்லி குடுத்து நம்ம வளர்க்கும் போது அதுதான் அவங்க பெருசா ஆயிட்டு அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம வீட்டுல இருந்தே நம்ம சரி பண்ணிட்டே வந்தோம்னா நம்ம போய் உலக இதுலயும் சொல்லலாம் இந்த மாதிரி தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கு போய் அதுக்கும் கடவுள் கிட்ட போய் பதில் சொல்லணும் இல்லையா
ஆமா தோழி ஆமா
அதுவும் தெரியலும் நிறைய பேருக்கு அதுலயோ என்னம் தண்ணில என்னமா சிக்கணும் இதுல என்னம் சிக்கணும் பண்ற அப்படின்ட்டு சொல்லுவாங்க சிக்கணும்ங்கிறது அது கெட்டது கிடையாது நம்மளுக்கு தேவை இருக்கிற பொருள் நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நம்ம யூஸ் பண்றது அது நம்மளுக்கு நல்லது ஏன்னா நம்மளே எல்லாமே யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்ப தேவையில்லாத தேவை இருக்கிறவங்களுக்குே கிடைக்காது இல்லையா
உஹம் ஆமா தல்லி இப்பதான் சென்னையிலயுமே தண்ணி தட்டுப்பாடு இருக்கு வாரத்துக்கு ஒன் டைம் தண்ணிலாரி வருது அப்படி எல்லாம் சொல்றாங்களை அதெல்லாம் உன்
ஆமா இப்போ இப்போ இதுக்கு இங்க நம்ம இருக்கிற இடத்துல இப்போ அந்த பிரச்சனை இல்ல எங்களுக்கு நல்லா தண்ணி வருது ஆனா ஒரு டைம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நானே ரொம்ப கஷ்டப்பட்டேன் தோழி எங்க வீட்லயும் அந்த தண்ணி இல்லாம அந்த டைம்ல ரொம்ப தண்ணி இல்லாம டேம் எல்லாம் எல்லாம் ஓபன் பண்ணி விட்டு தண்ணி இல்லாம ரொம்ப நாங்களே கஷ்டப்பட்டோம் எங்களுக்கே லாரில தான் தண்ணி வரும் டெய்லி ஒரு அஞ்சு கொடம் எங் காலையில அஞ்சு வந்து காலையில ஒரு ஏழு மணிக்கு வரும் எட்டு மணிக்கு அந்த மாதிரி லாரி வரும் வரும்போது அப்போ போய் நம்ம ஒரு அஞ்சு கு கொடம்ப் புடிச்சிட்டு வந்து வச்சு அந்த மாதிரி நானும் கஷ்டப்பட்டிருக்கேன் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆனா இப்போ ஒரு கடவுளால இப்போ இன்னும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது நல்லா வருது தண்ணி எல்லாம் நல்லா இருக்கு ஆனா அந்த கஷ்டம் ஏன் தெரியும் ஏன்னா நானும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இந்த கொடம் எல்லாம் தூக்கிட்டு நானும் ரெண்டு ரெண்டு மாடி ஏறி மேல தூக்கிட்டு போனோம் டெய்லி இதுவே ஒரு ரொட்டேஷனா ஆப் பண்ணிட்டே இருந்தேனா சோ இப்போ நிறைய இந்த மாதிரி கஷ்டம் இருந்து ச்சு அப்போ தண்ணிர் சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் இல்லையா தோழி
ஆமா தோழி அதான் கஷ்டப்படுறாங்க தான் தண்ணிக்கு இப்ப நா இருக்குற சைடுல பாத்தீங்க அப்படின்னா ஆஹ என்ன சொல்றது தண்ணி வருது அதாவுது காலையிலயும் வரும் குடிக்கிற தண்ணி பாத்தீங்கன்னா காலையிலயும் வரும் இப்ப ஈவனிங்குமே வரும் அது கொஞ்ச அரை மணிநேரம் காலையில ஒரு அரை மணி நேரம் இப்ப ஒரு அரை மணி நேர பிரிச்சு பிரிச்சு விடுறாங்க ஒரே நேரம் விடாம அதனால ஒரு விளை நமக்கு காலையில தண்ணி புடிக்காம விட்டுட்டோம் அப்படின்னாலுமே குடித்தண்ணி நம்ம சாய்ங்காலம் புடிச்சுக்கலாம்
ஆமா கரெக்டா சொல்லுங்க தோழி இதத பத்தி பேசினது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது உங்ககிட்ட பேசுனதும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ரொம்ப நன்றி தோழி ரொம்ப ரொம்ப நல் மகிழ்ச்சியா இருந்தது நன்றி வணக்கம்